ஹலோ ஹலோ கேக்குதுங்களா வணக்கம் வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்க தோழி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நல்லாருக்க சாப்டீங்களா
ஆாச்சி இப்பதா இரவு உணவு முடிச்ச
ஓ அப்டிங்களா செரி செரி என்ன சமச்சிங்க
நைட்டா நா இன்னிக்கு சப்பாத்தி செஞ்ச
சப்பாத்திங்களா செரி செரி வீட்டுக்கார் பசங்களா என்ன பண்றாங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க இப்ப மழ பெய்யறதுனால எல்லாரு நிக்கி வீட்டுக்குள்ளேயே அதுவு இல்லாம விடுமுறை நாள் வேற சோ எல்லாரு வீட்டுக்குள்ளேயே தா இருக்காங்க
அப்டிங்களா அங்கயு மல பெயுதுங்களா எல்லாட மலதா போல
ஆமாங்க எல்லா ஊர்லயுமே ஒரே மலயாதா இருக்கு
ஆ மல காலத்துல என்ன சாய்ந்தாரோ
ஆ சொல்லுங்க
ம் மழை காலத்துல என்ன சாய்ந்திரோ இது பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாரி என்ன குடுக்குறீங்க
நிச்சயமா நா இன்னிக்கு மாலையில வந்து மல பெயஞ்சதுனால நா என்ன பனா என்னோட கொலந்தைங்களுக்கு வடை செஞ்சு கொடுத்த வடையில வந்து ஒருத்தங்களுக்கு வந்துட்டு எங்க வீட்டுல இருக்கவங்க கணவருக்கு வந்து உளுந்து வடை புடிக்குங்கிறதுனால அவங்களுக்கு உளுந்து வடை அ ஒன்னொருத்தவங்களுக்கு வந்து கள்ள பருப்புல வட இந்த மாரி ரெண்டு விதமான வடைகள செஞ்ச வடசு செய்யு போது சாதாரமா சாப் டுறத விட கொஞ்சோ சட்னி அந்த மாரி வச்சு செஞ்சா நல்லா இருக்கோல அதனால ஒரு சைடிஷ்
ஆ
மாலை பொழுது ரொம்ப சிறப்பாவே போச்சு
நல்ல ஓ நல்லா போச்சுதா செரி செரி எனக்கு என்ன அப்டின்னா உளுந்த வட பொரிச்ச நா நல்லாவே வர மாட்டேங்குது சரியாக இன்னைக்கு கூட நா வந்து உளுந்த வடை பொ பொறிச்சு பொரிச்ச நா வீ்ட்லயுமே ஆனா அதுல வந்து அது எப்டி சொல்றதுக்கு அது ரொம்ப பெருசு சா வராம குட்டி குட்டியா வந்து ஒரு மாரி சப் ஒரு சப்பயா வருதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வருது ஏன் அது வருது
ஓனா அதுக்கு உங்களுக்கு சில குறிப்புகல தர பாகோங்க உளுதுறை உறுக்கி அந்த உளுந்து வந்து ஒரு ஊர் ஒரு மணி நேரமாவது உளுந்து ஊறி இருக்கணோ அதோட சந்து தனியா கின்னதுல பச்சரிசி இருக்குல பச்சரிசிய தண்ணீ ங்க வெச்சுகோங்க தனியா உளுந்து மாவ் அவ அரைக்க போது அதிக தண்ணீர் விட்டு அரைக்க ந இட்லி மா அரைக்கிற மாதிரியான அதிக தண்ணி அள்ளி ஊத்தி உளுந்து மாவு அரைக்க கூடாது வடைக்குக போது தண்ணீ விடாம லைட்டா தெளிச்சு தெளிச்சு மாவ ரொம்ப திக்கா அரச்சி எடுத்துக்கனோ அந்த மாவு அரச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமா பச்சரிசி ஊற வைக்கல அந்த பச்சரிசி சிறிய கிண்ணத்துல ஊர வச்ச போதும் அ அது வந்துட்டு த ண்ணியா அரச்சு இந்த மாவோட கலந்த கோங்க
ஆ சேரி சேரி அப்ப வந்து கொஞ்ச லவ் பெருச வரும்
அ பெருசா வருதுக்காக இல்ல தண்ணி எண்ணெய அதிகமா குடிக்காம நம்ம கடைகளால ஹோட் டல்கள் எல்லாம் விக்கோம்ல அந்த மாதிரியான உளுந்து வட வரும் அப்டி நமக்கு பத் பச்சரிசி ஊற வச்சு நீங்க அரைக்க மறந் துட்டீங்கன்னா ஒன்னு பிரச்சன இல்ல அரிசி மாவு இருக்குள பச்சரிசி மாவு கடைகளில விக்கும்ல அந்த மாவஸ் சிறிதளவு கலந்து இந்த உளுந்து உளுந்து மாவுல கலந்து பெசஞ்சீட்டீங்கன்னா உங்களுக்கு வட நல்லா அழுத்தமா இருக்கும் எண்ணெய அதி கமா குடிக்காது அதே போல ஆ நீங்க வடைய தட்டம் போது என்ன பண்ணா கையில ஒரு வாழை இலை இல்லைனா ஒரு ப ஒரு கவ ஒரு பாலித்தீன் கவர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அத தண்ணிய தொட்டு தொடைச்சிட்டு உளுந்தமாவ தட்டி அப்டி கைல எடுத்து போட்டிங்கன்னா வட நல்ல வ வடிவமா வரு
ஓ அந்த மாதிரியே பண்லா அப்டிதானே சேர் சேர் கடல பருப்பு வட தான சொன்னிங்க நீங்க பருப்பு வட அப்டின்னா
ஆமாங்க
ஓ செரி செரி அத பத்தி எனக்கு கொஞ்ச கொஞ்ச தெரியு ஆனா இரு ந்தாலு வந்து அதுல வந்து பருப்பு வட அரைச்சதுக்கு அப்பறமா திட்டு திட்டா பருப்பு போடணுன் சொல்றாங்க அது போடணுமா அது எப்படி
அது நம்மளோட விருப்பத்த பொறுத்தது பெரும்பாலானவங்க வந் து எப்டின்னா ரொம்ப அதிகமா கடிச்சு சாப்பிடற மாதிரி இரு ந்தா என்னோட வீட்ல இருக்குறவுங்க அதிகமா சாப்பிட முடியல மென்னும்பாங்க நா பெரும்பாலு வந்துட்டு பருப்புல ஒரு சிறிதளவு ஒரு கைப்பிடி அளவு மட்டு பருப்பை எடுத்து வச்சுட்டு மத்த பருப்பு எல்லாத்தையு மைய அரைச்சிடுவே அந்த கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன்ல அத கடைசியா ஒரு முறை மிக மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த ஆ ஒ பருப்பு அரைத்து அ அப்டிங்க போது அனைத்துமே நல்ல பக்குவத்துக்கு வந்துரு
ஆ சரிங்க சரி ஆ நைட்டு என்ன சமைச் சிங்க
அது வந்தோனே இன்னக்கி இரவு வந்து சப்பாத்தி சப்பாத்தி பாத்தீங்கன்னா நா தக்காளியில தொக்கு செஞ்சிருந்தா வள க்கமான குருமாவ விட இப்ப தக்காளி தொக்குங்கம்போது எங்க வீட்டுல உள்ளவங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப் வாங்க அதனால தக்காளி தொக்கு செஞ்சிருந்தே
ஓ சேரி சேரி சேரி
என்ன சமையல் செஞ்சீங்க
நாங்க வந்து சமைக்கல சரி போரோட்டா சாப்படுனு போல இருந்து வெளியில இருந்து பொரோட்டா வாங்கி அது கூட கொஞ்சமா சால்னா வாங்கி சாப்பிட்டோம் வேற எதுவும் இல்ல இன்னைக்கு இந்த கடையில வாங்கி முடிச்சுட்டோம் வீட்டுக்கு ஆளுங்க வந்திருந்தாங்க அப்படி வாங்கி அந்த சாப்பாடு நைட் சாப்பாடு முடிச்சட்டோம் உம் பசங்களுக்குல்லாம் விடுமுறை சொல்லிருக்காங்க எப்ப தொறக்குது ஸ்கூல பள்ளிக்கூடம்
ஆமா இன்னும் ஒரு மாதம் இருக்கு அடுத்த ஜூன் மாதம் முதல் வாரத்துலதா பள்ளி திறப்பாங்கன்னு நினைக்கிறே அது வரைக்கும் குழந்தைங்கள வீட்டுல மகிழ்ச்சியா நம பாாத்துக்கணும் பாதுகாப்பாவும் இருக்கணும் அவ்வப் போது அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளையுமே நம்ம சமைச்சு குடுக்கணுல
ஆமா உம் கரெக்ட்டு தா நல்லாதுதா ஏன்னா அவங்க வீட்டு்ல இருந்தா இப்ப கொஞ்சோ ஆ நிம்மதியா இருப்பாங்க கொஞ்சோ படிப்பு இது இல்லாம ஒரு டென்ஷன் இல்லாம இருப்பாங்க
ஆமா சரியா நீங்க நீங்க வீட்ல இருக்கிறதுனால இந்த இந்த விடுமுறையில வந்து அவங்களுக் நல்ல சத்தான உணவுகள எல்லாம் சமைச்சு கொடுத் அவங்களோட குழந்தைங்களோட அந்த நேரம் விளையாடுதல் அவங்களுக்கு பொழுதுபோக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ல நீங்க கொஞ்சோ ஆர்வங் குடுங்க அவங்க முழு மூச்சா வந்து கா சிரியே போயிடாம கொஞ்ச நேரம் வந்துட்டு புத்தகங்கள்ல பெரட்டுதல் இல்ல உங்களோட உரையாடுறது சின்ன சின்ன விளையாட்டுகள் அந்த மாதிரி விஷ யதுலையும் தெரியும் அவங்களுக்கு ஆர்வத்த ஏற்படுத்த பாருங்க ரொம்ப முக்கியமாவே வெயில்ல உங்களுக்கு சத் சத்தான உணவுகள குடுங்க
தா சரிதா சரி சரி நீங்களும் மோரு கம்பம் கூழ் இந்த மாரி பண்ணி் குடுங்க வேற என்ன பண்றதுக்கு பசங்களுக்கு அதா ஒடம்ப வந்து குளிர்ச்சியா வெச்சிருக்கு
ஆமா சரியாவே சொன்னீங்க அந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்களோட சேர்த் கு அவங்களுக்கு ஆனா இப்ப இன்று மழை பெய்றதுனால இன்னைக்கு அந்த குளிர்ச்சியான பொருட்கள் எதுவும் குடுக்கல திரும்பி வெயில் ஆரம்பிச்சுடுச்சுன்னா நா அந்த மாதிரிதான் உணவு கொடுக்கலாங்கிற ஒரு திட்டத்திலயுமே இருக்கே நீங்க வந்து ம் வீட்ல மத்தபடி எந் எந்த மாதிரியான உணவுகளை குழந்தைங்களுக்கு சமைச்சு குடுப்பீங்க
உம் நா ஆரஞ்சு புரியல என்ன கேட்டீங்க
ஓ எந்த மாதிரியான உணவுகளை குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் குடுப்பிங்க
அதான் தயிர் சாதம் அதெல்லாம் காக் கேழ்வரகு இந்த மாதிரி கூழ் இந்த மாதிரிதா சமைச்சு குடுக்கறது நைட்டு வடிச்ச சாப்பாடு தண்ணி ஊத்தி பழங்கஞ்சி
ஓ உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அசைவ உணவுகள்ல அதிகமா ஆர்வம் இல்லையா எங்க வீட்ட பொறுத்தளவுல பெரும்பாலும் அசைவ உணவுகளுக்கு தான் முன்னுரிமை தருவோம்
ஓ அப்படிங்களா அசைவ உணவை விட இப்ப வெயில் காலனால கொஞ்சம் சூடு ஏறிரூமில்ல அதனால
ஓ நிச்சயமா அவப் வந்து வந்து குளிர்பானங்கள் வந்து கடையில ராத்திரி நேரத்துல பாட்டில வச்ச குளிர்பானங்களை குடுக்காம வீட்லயே இயற்கையான முறையில சாப்பிட ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்களை வாங்கி வச்சு பழங்கள் ஒரு வழராறு எடுத்து அத் வந்து வந்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க அந்த மாதிரி சரி நீங்க மோர்ன்னு சொல்றீங்கல்ல மோர் டீ தா குடிக்கும காஃபியு குடிப்பாருங்க
ஆ சரி அவ எங்க இப்பல்லா தர்பூசணில வந்து கலப்படோ இருக்கு அப்டின் சொல்றாங்க அதனால எதுமே நம்பி கூட வாங்க முடியல என்னா பண்றதுக்கு சொல்லுங்க இப்ப நம்ம எத நம்பி வாங்குறதுக்கு எல்லாமே கலப்படம்
ஆமா அ அப்புடி இருந்தாலுமே நம்ப அதுக்கு அத முற்றிலு அத தவிர்த்திட முடியாதுல்ல அந் நம்ப ப தர் புசினிய வெட்னோன்னியே அதிக சாயம் இருக் க்குறதா இல்லையான்னு தெரியுதுல்ல அத பாத்து சோதன செஞ்சுட்டு நீங்க நிச்சயமா பழங்களும் வாங்கி குடுங்க இளநீர் பனம் நொங்கு வெள்ளரிக்காய் இது போன்ற பழங்களையு வி சாப்டுங்க
ம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்ம தா நம்ம ஒடம்ப பாத்துக்கணு நம்ம வந் நம்ம தா நமக் கொழந்தைகளையும் நம்ம வீட்டுக்காரங்களையும் பாத்துக்க முடியும் அவங்களால பாக்க முடிலன் நம்ம தா பாத்துக்கணு ஏன்னா நம்ம பெற்றோருங்குற ஒரு கடமையும் இருக்கு அதுக்கு அது மட்டும் இல்லாம மனைவிங்கிற ஒரு கடமையே இருக்கு அதனால நம்ம அது பாத்துக்குட்டு தா ஆகணும்
ஆமா சரியா சொன்னீங்க நீங்க வந்து பரோட் டா சாப்ட்ட தா சொன்னீங்க குழந்தைங்களுக்கு வந்து பெரும்பாலும் அத குடுக்காதீங்க எப்போதும் திருக்க முடியாத சுத்தி அ சுத்திலு ஒரு சூழ்ந வரம்ப மட்டுமே அத குடுங்க மற்ற அத நீங்க அளவா எடுத்துக்காதீங்க
ம் கரெக்ட்டு தா என் கொழந்த ரெண்டு வயசு குழந்த அவனுக்கு வந்து நான் இட்லி தான் வாங்கி கொடுத்தே வெளியில இருந்து ஏன்னா நாங்க மட்டு தான் பரோட்டா உங்களுக்கு பல்லு கூட சரியா வரல அதனால
ஓ சரி நீங்க பரோட்டான்னு சாப்பிடும் போது கடையில வந்து சாதாரணமா பரோட்டா வாங்கி சாப்பிடுவீங்க அது மற்றபடி இப்ப சில்லி பரோட்டா இந்த மாதிரி போகும்போது இல்ல ஒரு கொத்து பரோட்டா அப்படிங்கும் போது கடையில் எல்லமா இருக்கும் அத வந்து நீங்களே வீட்டுல சில நேரல முயற்சி செச்சு பாடுங்க வந்து நான் முட்டைய எல்லாம் போட்டு நான் வந்து கொத்து பரோட்டா மாதிரி சில நேரங்கள்ல செய்வேன் அது நல்ல சுவயாவுமே எனக்கு வந்திருக்கு அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சாதனமா சாப்பிறதை விட அந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இல்ல
ஆஹ் புரிதாமா பரோட்டா இல்லாம கொஞ்சம் அதுலயே சால்னா அந்த மாதிரி இருந்தா நல்லாதானே இருக்கும் அந்த மாதிரி சொல்றீங்களா நம்ம தான் அந்த வெயில் காலத்துல பாத்து இருக்கணும் ஏன்னா இப்ப காலநிலை மாற்றம் வருதுனால நம்மளுக்கு எதுனா ஏது நம்மளால எதுவுமே தெரியாது இப்போ திடீர்னு மழை காலம் திடிர்னு வெயில் காலம் நம்ம நம்மதான் நம்ம காலத்துக்கு ஏத்தமதிரி மாரிக்கனும்
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க நம்மள தற்காத்து கொல்லனு திடீர் மழை திடீர் வெயில் இல்ல அது இந்த முடிச்சுக்கிறது இந்த மாதிரி விஷய நீ பாதுகாத்துங்க குழந்தை சின்ன குழந்தையானு சொல்லிருக்கு எங்க நீ அவ வெளியில மழையில எல்லாம் விடாம பாத்துக்கோங்க வெயில் வந்து ச்சாலும் அதிகமான வெயில் வீச மதிய நேரத்துல வெளியில விளையாடாம வீட்டுக்குள்ளேயே வச்சு குழந்தைய பாதுகாத்துக்கோங்க
ஆஹ்க்கா சரிதான் கரெக்ட் தான் அதுதான் நீங்களும் பாத்துக்கோங்க குழந்தைங்கள வீட்டுல எல்லாரையும் பாத்துக்கோங்க வீட்டு்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க
நிச்சயமா உங்களோட உரையாடுனதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நன்றி
நானும் ரொம்ப நன்றி ஓகே நன்றி வச்சறேன்